ஹலோ ஹலோ
கேக்குதுங்களா சார்
சொல்லுங்க மேடம் கேக்குதா மேடம்
ஆ கேக்குதுங் சார் சாப்டீங்ளா
இன்னு இல்ல மேடம் இதுக் மேலதா மேடம் நீங்க சாப்டீங்ளா மேடம்
ஆ இப்பதா சார் சாப்டோம்
ம்
தோச பருப்பு முருங்கா சாம்பார் வேர்க்கடல சட்னிங்க சார்
ஓகே ஓகே மேடம்
ஓகேங்க சார் மதியோ என்ன சார் சாப்ட்டீங்க
மத்தியமா மேடம் மத்தியம் தயிர் சாதம்
புரிலிங் சார்
தயிர் சாதம் சாப்ட்ட மேடம்
தயிரு சாதம் சாப்ட்டீங்ளா சார்
ஆ
ஓகேங் சார் ஓகே சார் நாங்க வந்து மதிய வந்து சாதம் சாம்பார் நூ நூக்கல் சாம்பார் சாப்ட்டோ நா நா சமச்சது அப்றமா எ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சாதோம் கத்திரிக்கா தொக்கு செஞ்சிந்தாங்க
மத்யானலா ஃப்ரெண்ட்ஸூங்கல்லா ஒன்னதாருந்தீங்களா மேடம்
ஆமாங் சார் நாங்க ஃப்ரெண்டுங்க எல்லா ஒன்னா தா சார் சாப்டுவோ மத்யான்த்துல நாங்க ஒர்க் பண்றோ இல்லீங்களா
எங்க மேடம் எங்க மேடம் ஒர்க் பண்றீங்க
நாங்ளா சார் நாங்க ஊதவத்தி கம்பெனிக்கு போய்ட்டுருக்கே சார் நாங்க
ஓஹோ ஓகே ஓகே மேடம்
நாங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரு உக்காந் நாங்க மதிய சாப்டுவோ சார் நாங்க இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சாதம் தயிர் அப்றமா புடலங்கா கூட்டு ஆ எடுத்துட் வந்தாங்க சார் அதல்லா நாங்க எல்லா ஷேர் பண்ணி சாப்டுவோ சார் நாங்க
ம் சரி சரி மேடம்
ஆன் சார் அப்றமா ஈவ்னிங் வந்தோ சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிச்சி வீட்டுக்கு வர்த்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச ஷாப்பிங் போய்ட்டுருந்தோ கொழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டாட் ஆயிச்சி இல்லிங்ளா அதனால கொஞ்சொ அவங்களுக் திங்ஸ் வாங்றது இருந்ச்சி நோட்டும் வாங்குறதுக் பேனா பென்சில்லா கேட்டாங்க சரி அத வாங்கிட்டு அப்டியே புக்குக்கு அட்ட போட்ணு அப்டின் சொல்லிந்தாங்க
அதோடயே கொஞ்சொ போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இப்பதாங் சார் கொழந்தைங்களுக்கல்லா அட்ட போட்டு குடுத்துட்டு புக்ஸ்க்கு
ம் சரி
அப்ருமா சமச்சி சாப்புட்டு தோ ஒக்காந்துட்ருக்க சார் பசங்கல்லா சாப்டுட்டு படுத்துட்டாங்க சார் ஹஸ்பண்ட் வரும் வருவார்னு பாத்துட்டுருக்க வெயிட் பண்ணிட் இருக்க இன்னு அவரு வரல அவரு கொஞ்ச வெளிய போயிருக்காருங் சார் அவரு ஒரு வேலையா போய்ட்டு வரே இருமா அப்டி சொல்ட்டு போயிர்க்காரு அவரு வந்தாருனாதா சார் சாப்டனுங் சார் நா
ஆ
அவொட்ட தா சார் அதுக்கப்பற இது பண்ணு அதுக்கப்புறமா வந்து சு எப்டி சொல்றது இது
என்னா மேடம் புரியல
நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா
சொல்லுங்க மேடம் கேக்குது மேடம்.
ஆ அதுதா சார் போய்ட்டு வந்துட்டு இப்பதா சாப்ட்டுட்டு எல்லா ஒக்காந்துட்டு இருக்காங்க. பசங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நாங்க இனிமே தா சாப்புட்டு தூங்கணு. ஹஸ்பண்ட் வந்தாருனாதா சாப்ட்டுட்டு தூங்கணு. கால் பண்ணே எடுக்கெல அவரு. அவரு கொஞ்சொ பிஸியா இருக்காரா வெளிய. அது முடிச்சுட்டு வந்தார்ன்னா அதா சார் அங்க இது பண்ணணு. சார் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க?
நானா மேடம் ஆக்டிங் மேடம் கார் ட்ரைவர்
அப்டிங்களா ஓகேங்க சார். நல்ல வேலதாங் சார். ஏங்க சார் இன்னெக்கி டியூட்டிக்கு போலெங்களா
ம் போயிட்டு வந்துட்டே மேடம்.
போயிட்டு வன்டீங்களா
உம்
இன்னெக்கி நாள் எப்பிடிங் சார் போச்சு உங்களுக்கு?
ஓகே ஓகே மேடம். நல்லாதா போச்சு மேடம்.
ஓகேங்க்ளா
ட்ரைவிங் செ சென்னை போய்ட்டு வந்தே மேடம்
சென்னை போய்ட்டு வந்தீங்ளா சார் ஆ ஓகேங் சார் எப்டி சார் இருன்ச் டிராவலல்லா இன்னைக்
நல்லா இருன்ச்சு மேடம் ஆ ஓகே ஓகே மேடம்
ஓகேங்க சார் சார் எப்டி டெய்லியூ வேலைக் போறீங்ளா இல்ல வீக்லி ஒன்ஸா இல்ல
அப்டின்ட்டு இல்ல மேடம் நம்மல்து ஒரு சு ஃபோன் கால்
ஓகேங்க சார்
ஆ அது இதுவு கூப்ட்ரத பொருத்து மேடம் ஆக்டிங் ஆ கஷ்டமர் கூப்ட்ரத பொருத்து மேடம் ஒரு நாள் உட்டு அவங்க எங்க போகனு அந்த மாரி கூப்ட்டா மட்டு தா மேடம் போவே.
ஓகே சார் அப்ப டெய்லியு உங்களுக்கு டியூட்டி இல்லலெங்களா இல்ல சொந்தமா கா சொந்தமா நீங்க உங்களுது வெச்சிட்டு இருக்கீங்களா
ஆமா மேடம். ஓன் கார் தா.
ஆ ஓகேங் சார் ஓகேங் சார். அப்போ வ வீக்லி ஒன்ஸ் தா உங்களுக்கு அப்ப வேலெங்களா
அப்பன்னாலே தெரியு மேடம் ஒன் மன்த் இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு இது நாள் அந்த மாதிரி
ஓகே சார் நீங்க நைட்ல கூட டிரரைவிங் பண்ணுவீங்களா
ஆமா மேடம் இப்ப லாங்லலாம் போனா நைட்ல டிரைவ் பண்ணிதானே ஆவணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார்
உ
நாங்க அப்டிலா இல்லைங்க சார் எங்கள்து டியூட்டலா வந்து காலைல எய்ட்தேட்டி டு ஃபைவ் தேட்டி வரைக்கும் சார் எங்கள்து டியூட்டியே
எயிட்தேட்டி டு ஃபைவ்தேட்டியா மேடம் மச்சா எங்க
ஆ ம் மத்தியம் லன்ச் டைம் வந்து ஹாப் அன்வர் கெடைக்குது எங்களுக்கு
ஆ
ஆ சிக்ஸ் ஓ கிளாக் வீட்க்கு வந்துரும் சார் வீட்டுக்கு வந்துட்டு பசங்களோட கொஞ்சோ நல்லா ஜாலியா அவங் ஹோம் ஒர்க் என்ன இருக்கு என்ன ஏதுன்றது அத பாத்துட்டு அவங்க இதெல்லா முடிச்சதுக்கு அப்றோ கொய் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பென் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சமைச்சி அப்புற சாப்புட்டு அப்டியே அதுக்கப்றமா தூங்கிடுவோ சார் திரும்ப இதேதான் ரொட்டேஷன் தான் நம்ம இந்த லைஃப்
ஆ சேரி சேரி
ஆ ஓகே
உங்களுக்கு எப்டி ம சேல்ரி
புரிலிங் சர்
சேல்ரி எப்டி மேடம் கம்பனொ
எங்களுக்கு மந்த்லி சேல்ரி சார் எங்ள்து வந்து
மன்திலிங்களா
ஆமாங் தழி சார் மந்தலில சார் அ டென் தௌசண்ட் வாங்கிறேன் செர்
டென்தௌசன்
ஆமாங்க சர் சேல்ரி மட்டுமே டென் தௌசண்ட் வந்துர்துங்க சர் தனியா நாங்க ஒன் வர் அப்டி ஓட்டி செஞ்சீங்கன்னா அது தனியா எங்களுக்கு சேல்ரி வந்துங்கசர் எங்களுக்
ஓகோ பேசிக் சேல்ரி டென் தௌசண்ங்களா
சேல்ரியே டென் தௌசண்ட் சர் எங்களுள்து வந்து
ஓ ஓ சேர் சேரி மேடம்
நேத்து நாங்க லீவ் எல்லாம் போட்டுட்டு போனோங்கன்னா அதுல கொஞ்சோ சேல்ரி கம்மி ஆகும் அ மந்த்லி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நாங்க ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி ஆகணோம் நாங்க பைவ் டேஸ் தான் லீவ் எடுக்கணும் எமர்ஜன்சி அப்டின்னா மட்டும்தான் நாங்க லீவ் எடுக்கணும்
ஓ ஓ சேரி சேரி மேடம்
இல்ல அடிக்கடிக்கு லீவ் எடுத்தங்கன்னா எங்கள வேலைக்கு வேண்டாம் அப்டின் சொல்லி சொல்லிடுவாங்க ஆனா எங்களுக்கு வீக்லி வீக்லி போர் பைவ் டேஸ் வேலைக்கு போயிடுவோம் ஒரு ஒன் வீக் வந்து செவன் டேஸும் போவோம் அந்த மாரி இருந்ச் சா ஆனா மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்
ட்டொன்டி ஃவைப் டேஸ் கம்பல்சரி
ஏன்னா எங்க ஓனர் அப்டிதா சர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஓ ம் ஒரு மந்த்லி நீங்க டுவெண்டி ஃபைவ் டேஸ் நீங்க வேலைக் கி வந்தா மட்டும்தான் ஆ அதுவும் அதுல வந்து நெறைய பெனிஃபிட் இருக் சரி எங்க கம்பெனில வந்து எப்டி சொல்றனாக்கா அம் ஆ ஒன் மந்த்ல ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் நாங்க வேலைக்கு ஒர்க் பண்ணுங்கனா ஒரு கிஃப்ட் கெடைக்கும் எங்களுக்கு ஆ ஆமாங்க சார் எங்க ஆ வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி தாங் சர் குக்கர் ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் நல்லா இருக்கும் சர் அதெல்லாம் அ எப்டி சொல்றதுனாக்கா மந்த்லி நாங்க டுவெண்டி ஃபைவ் டேஸ் நாங்க லீவ் போடாம போனோம்னா அந்த மாரி கிஃப்ட் கெடைக்கும் எங்கள்க்கு ஆ
அது மந்த்லி மந்த்லி கெடைக்குமா மேடம் இல்ல
இல்லைங் சார் மன்த்லி மன்த்லியே எங்களுக்கு கெடைக்கு சார் இப்ப மன்த்லி
நீங்க ட்வெண்டி ஃபை ட்வெண்டி ஃபை டேஸுக்கு மேல போனீங்கன்னா
ஆ ஆமாங் சார் கண்டிப்பா கண்டிப்பாங் சார் மன்த்லி ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ப போனு வேலைக்கி அதுக்கு மேல நம்ம போனுங்ன்னா நம்ளுக்கு அந்த இது கெடைக்கு சார் எங்ளுக்கு வந்து ஆ அப்றமா வந்து பாத்தீங்கன்னாக்கா தீபாவளி அன்டு பொங்கல் இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம்ல எங்ளுக்கு வந்து ஒரு போ ஆ போனஸ் கெடைக்கு சார் எங்ளுக்கு வந்து அந்த மாரி டைம்ல எங்களுக்கு வந்து போனஸ் கெடைக்கு சார் எங்களுக்கு ம் ஓ ஹு அந்த அந்த ரெண்டு இதுல கெடைக்கு ஒண்ணு பொங்கல் அல்லன்னா இது கெடைக்கு சார் தீபாவளி இந்த மாரி ரெண்டு டைம்ல எங்களுக்கு அதுக்கு ஆ ஆமாங் சார் போனஸ் உண்டுங் சார் எங்க கம்பெனில
எவ்ளோ மேடம் கெடைக்கு போனஸ் எவ்ளோ குடுப்பாங்க கம்பென்ல
சார் அதாவ்து ஒன் இயர் ஆய்ச்சு ஆய்டுது இல்லைங்ள எட்டு மாசொ ஏழு மாசொ அப்டியு ஆய்டுது ஒரு சில நேரத்துல இப்ப புதுசா ஜாய்னிங் பண்றோங்களுக்கு நாங்கல்லாம் வந்து ஒன் இயர் ஆய்ச்சு சார் எங்கள்து இப்ப வந்து நாங்க நானு புதுசுல வந்து ஏ எத்தன மணி எட்டு எட்டு ஆறு மாசொ என்மோ ஆறு மாசொ ஏழு மாசொ ஆய்ச்சுங் சார் அப்போ வந்து நா வந்து ஃபை தௌசண்ட் வாங்னே சார் நா சேல்ரி இது இது இது மட்டுமே போனஸ் மட்டுமே எங்களுக்கு ஃபை தௌசண்ட் கெச்சிங் சார் ஆமாங் சார் ஆமாங் சார் பரவால்லைங் சார் பெனிஃபிட்டெல்லா நல்லாருக்கு எங்க கம்பெனில பொறுத்த வரைக்கு எனக்கு எல்லாமே புடிச்சிருக்குங் சார் அந்த எடத்துல வந்து நறைய ஃப்ரீடம் இருக்கு ந நல்ல ஒர்க் இருக்கு நல்ல ஆஃபர் இருக்கு வேல செய்ற எடத்துல ட்வெண்டி ஃபை டேஸ் எனக்கு மத்த கம்பெனில எப்டின் எனக்கு தெரியாது பட் எங்க கம்பெனில ட்வெண்டி ஃபை டேஸ் நிக்காம நம்ம போனங்னா கிஃப்ட்டு கெடைக்கு அது வரைக்கு ரொம்ப சந்தோஷோங் சார் எனக்கு உண்மைலே ரொம்போ அந்த எடோ நல்லாருக்குங் சார்
ஆ
ஆமாங் சார் ஆமாங் சார் அந்த எப்டி சொல்றதுன்னா அதெல்லா வந்து மத்த கம்பென்ல கெடைக்குமான்றது எனக்கு டவுட் தாங் சார் எனக்கு தெரிஞ்சு ஆனா இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கு எனக்கு அது நறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங் சார் எங்களுக்கு நறைய
என்னா மேடம் எல்லா கம்பென்லயு குடுப்பாங்கல்ல அந்த மாரி
அது எனக்கு தெரிலிங் சார் நா வந்து இதுக்கு முன்ன அந்த மாரி கம்பெனிக்லா நா போனதில்லைங் சார் இப்பதா நா ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு ப இதுக்கு முன்னாடி நா வந்து ஷூ கம்பெனி செஞ்சிட்ருந்தே அந்த கம்பெனில வந்து ஆ போனஸ் வாங்கியிருக்கே சேல்ரி டெ அதுல டென் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிருக்கே அப்றமா வந்து தெரியா தனியா அது ஓடி சேத்து அது தனியா வாங்கருக்கு பட் இந்த கிஃப்ட்டெல்லா பாத்தீங்னாக்கா வந்து இந்த கம்பெனில நா அதெல்லா எதிர்பாக்க கெடயாது அதெல்லா இருக்குமான்றது எனக்கு ஒரு டவுட்ல தா இருந்துச்சு பட் இப்ப அந்த கம்பெனிக்குள்ள போய் பாத்த பிறகுதா தெரிது அதுக்குள்ள வந்து இவ்ளோ விஷ்யங்கள் இருக்கா அப்டிங்கறது நா நா புரிஞ்சுகிட்டே சார் அந்த கம்பெனிக்குள்ள போனதுக்கப்பறமா உண்மைலே இதெல்லா வந்து எப்படி சொல்றதுனாக்கா ஒரு ஒரு அரிய வாய்ப்புன்னு தா நா சார் சொல்லுவே என்ன பொறுத்த வரைக்கும் அது அப்டிதான் சார் சொல்லுவே
ட்ரை ஆயிருது நெறைய பெனிஃபிட் இருக்கு அந்த இடத்துல ஆ நெட் பேயா அது எப்டி சொல்றதுனாக்கா ஆ இந்த கிஃப்ட்ஸ் எல்லா நெறைய ஃப்ரெண்ட்ஸ்ங்கலா நெறைய இருக்காங்க எனக்கு அங்க ஓனரே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க இந்தெடோ ரொம்ப நல்லா இருக்குங் சார் எனக்கு உண்மையில அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங் சார் இந்த எப்டி சொல்றதுன்னா இந்த வேலைய வந்து நான் ரொம்போ விரும்பி செய்யறே எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு இந்த வேலை ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்ன வேலை செஞ்ச இடத்லலா வந்து சி போடா அப்டின்ற அளவுக்கெல்லா நா செஞ்சிருக்கே பட் இந்த இடத்தல வந்து நா ரொம்ப ரொம்ப விரும்பி செய்யறே சார் அந்த வேலைய வந்து நா
ஏ மேடம் எதுனால
அந்த அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங் சார் எனக்கு
ஒ ஓ சரி மேடம் சரி
ஆமாங்கிறமா ஓகேங் சார் சரிங் சார் நீங்க உங்ககிட்ட நா இவ்ளோ நேரோ பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்ககிட்ட இந்த டிரைவிங்க பத்தி நானு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு டிரைவிங் கத் துக்குணுன்ட்டு ஒகே தேங்க் யூ சார்
ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் நெக்ஸ்ட் டைம் கால் பண்றே மேடம் நானு
ஓகேங் சார் பை சார் நா அப்றமா கால் பண்ணுறே சார் ஓகே சார்